இப்போ கேக்குதா
ஆ கேக்குது ஃபுட்டு பத்தி சொல்லவே இல்லயே
எத பத்தி
ஃபுட்டு
ஃபுட்டா அ சொல்ற அளவுக்கு ரொம்பல்லா இல்ல சிக்கன் பிரியாணி ரைத்தாயில்ல மன கஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு கத்ரிக்கா நல்லதா இருந்தது கத்திரிக்கா நல்லதா இருந்துச்சு அதுக்கப்
ரைத்தா மீன்ஸ்
ம் அந்த
வெங்காயமா ஓ அ அது இல்லாம ஒரு பிரியாணி ஓ மை காட்
ஆ பாருங்க எவ்ளோ உங்களுக்கே ஃபிலிங்கா இருக்
புரோக்கன் ஹாட்டு உடஞ்சிருச்சே பிரியாணிக்கு வெங்காய இல்லாம பிரியாணியா
ம் நாங்க போய் உக்கார்றோ காலின்னு சொல்றாங்க எனக்கு டென்ஷன்னாயிடுச்சு என்னடா பிரியாணி இதுக் பிரியாணியே வேணான்டா மாரியா இருந்தது நா பண்றது ஒரு பக்கோ வேற வயிறு வேற கூப்பாடு போடுது
ம்
மொட்டு உக்காந்து பந்தில உக்காந்து சுமாராண பிரியாணிய சாப்ட்டு பிரெட்டல்வா இருந்தது அத மட்டு முழுங்கிட்டு மூடிட்டு வன்ட்டோ கீழே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வாயில போட்டுக்குணோ
சேர் சேர்
ம் சொல்றளவுக்கு பெருசாலா இல்ல
வீட்ல என்ன சமையலு
வீட்ல வந்து ஆ காலையில வந்து புலீஸ் அ ச்சி லெமன் சாதருக்கு செஞ்சாங்க அது எப்படிருந்தாலு ஈவி்னிங்கா இருந்துருக்கு அது எங்க பெரிய அண்ணனுக்கு தள்ளி விட்டுருப்பாங்க எங்க அப்பாக்கு எதுனா தோச ஊத்திருப்பாங்க எங்க அம்மா அப்டியே தோச எதுனா சாப்ட்ருப்பாங்க அவ்ளோ தா அவுங்களுக்கு என்ன மூணு பேர் தான பட்டுப்பட்டுன்னு முடிச்சுட்டுருப்பாங்க வேல அவ்ளோ இருந்துருக்காது
ம் சேர் சேர் சேரி அப்ப நாளைக்கி ஓரு நாள் டீப் ரெஸ்ட்டுன்ற
ஆமாங்க வெ வெள்ளிக்கழம வரீயா
ம்
ம் வீட்ல எப்பயே இருக்க போறது இப்பதா சோ அதனால தா நா யோசிக்கிறே ஊரு பொறுக்கிட்டு வர்லான்தா
ம் நாளைக்கி ஃப்ரீயா இரு க்கு முடிஞ்சா மதி ஆப்டர்நூன் அந்த் மாரி ஆ நம்ப டிரஸ் எடுக்கணு ஒரு டாப் மட்டு வர முடியுமா
சேரி வேணா ட்ரை பண்றே
ம் செரி நாம் நாளைக்கி மார்னிங் வந்து என்னன் கேக்கறே ட்ரை பண்றல்லா சொல்ல கூடாது மார்னிங்லா வரே வர்ல ஏன்னா அதுக்கேத்த மாரிதா நா என்னோட இதுவ நா பிக்ஸ் பண்ண முடியு
அதுதா மார்னிங் ஒரு என்னாது சீக்கிரமல்லா கால் பண்ணிட்டாதீங்க நா ஏழுந்துக்க மாட்டே
ஆ நானுமே ஏந்துச்சுக்க மாட்டே சாரி நானுல்ல நா இங் எங் நீங்களாச்சு ஒம்பதே முக்கா நா பத்து பதினொன்னுதா சோ ஏ சிஸ்டருக்கு பர்ட்டே டுவென்டி ஃபஸ்ட்டு சோ இன்னைக்கி வந்து பதினெட் ட்டு டேட்டு அத்னால நா நாளைக் ட்ரெஸ் எடுத்து குட்த்தா பர்ட்டே கர்ட்டாருக்கு போட்டுக்க அன்னாலதா அவளுக்கு இப்போ என்ட்ட இருக்கு காசு வந்து ஏ டி எம் மூலியமா எடுக்கலாமான்னு என்னன் தெரியல அத நா கேட்டுட்டு அது மூலியம்மா எடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டாப் பாத்து எடுத்து குடுக்கலான்ட்ருக்கே
எங்க பாக்கலான்னுருக்கீங்க
அதுதா தெர்ல டாப் பாக்கணு அவ்ளோதா அ அவளுக் புடிச்ச மாரி ஆ ட்ரெஸ் மட்டு கொஞ்சோ டாப்பு இல்லன்னா வேறெதாச்சு
சேரி ஓகே ஓகே பாக்கலா நீங்க வந்து மார்னிங் கால் பண்ணுங்க நா வந்து சொல்ற வர முடியுமா முடியாதான் பட்டுன்னு சொல்லிடுற
ம் அப்டி இல்லன்னா டீ நகர் கூட போயிட்டு வந்துட்லா
ஓகேங்க ஆனா வந்து அதுக்கப்புறோ சேட்டர்டே எங்கயாச்சு வெளிய போலா அப்பல்லா வச்சிறாதீங்க சாட்டர்டேல்லா நோ
அ இல்ல இல்ல சாட்டர்டே சான்ஸ் இல்ல ஏனா சாட்டர்டே எனக்கு வேல இருக்கு நா வெளிய போனு
ஆ ஏனா வேணவே வேணா எதுவுமே வேணா நம்ம மூட்டு
சொல்லிருந்தேன்ல்ல சொன்னல பிரைவேசி கொஞ்சோ இருக்கு சோ அதனால போற
சேரிங்க
அதனால ரொம்ப வருஷங்களுக்கப்றோ
ம்
அதுவு தெரில பிளான் இருக்கு அவுங்களுக்கு திடீனுட்டு எப்டி வேனாலு மாறு சுச்சுவேஷன் பிளான்லா ரெண்டு பேருக்கு ஓகேவாதா இருக்கு சுச்சுவேஷன் தான எல்லாமே பே சுச்சுவேஷன இது பண்ணிதான எல்லாமே இருக்கு
ஆமா
அதுதா தெரியல பட் ஆனா பிளான் இருக்கு போறது பிளான் இருக்கு பட் பிரைவசியா பிரைவசி நான் பிரைவசியான் தெரியல ஆனா போர்றது கன்ஃபார்ம் சோ இங்கே என்னோட சுச்சுவேஷன் மார்னா மட்டுதா எ பிளான் கேன்சலாகுமே தவிர்த்து அவுங்க சுச்சுவேஷன் மார்னாலு நா போய்டுவ பட் பிரைவசி மட்டு ப்ரோக் ஆய்டு அவ்ளோதா
ம்
இங்க என்னோட இது மார்னா மட்டுந்தா என்னால போக முடியாது
ஆனா எப்டி இருந்தாலு நம்ப ஃப்ரெண்டுக்கு வேற கொயர் வேற இருக் கு அதலா அவுங்களு வரமாட்டாங்க எப்டினாலோ அதனால அப்டே எப்டியாது சமாள்ச்சி உட்ருங்க நாளிக்கு மட்டு
நாளிக்கு சமாள்ச்சிட்டா ஓகே ம் மண்டே வந்து நா இன்டர்வியூ போலான்ருக்க ஓகே
ஓகேங்
எனக்கு நாளிக்கு மறக்காம ஞாபகோ பத்துங்க ரெஸ்யூம் அப்டேட் பண்றதுக்கு உங்க பிரதர்
ம் ஓகேங்க நா சொல்ற
ம் சேரி
ம்
கே ம் ம் நம்ப கூட ஸ்கூட்டி ஓட்றவுங்க இருக்காங்கல அவுங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருந்தாங்க
ம் என்ன சொன்னாங்க
இது மாரி நீ போலியா அவ் ஃபங்ஷனுக்குன்டு நா நீ போலியா அப்டின் கேட்ருந்த இல்லமா போல அப்டி சொன்னாங்க நா வந்து ஆமா நானு போல வீட்ல அனுப்புல அப்டி சொல்டு கண்ல ஒரு ட்ராப் வர மாரி அனுபுனே அதுக்கப்றோ எதுமே நம்ப குரூப்ல யாராரு போனாங்க கேட்ருந்தாங்க அப்றோ நீ நா அப்றோ சிஸ்டர் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு இவங்கள தவற மத்த எல்லாரோ போய்ர்க்காங்க நம்ப கேங்ல அப்டி சொன்ன அதுக்கப்றோ என்ன ரிப்ளே வந்துதுன் தெர்ல நா உங்ககிட்ட பேசிட்ருக்கே
ம் ம்
ம் உங்க பிரதர் நெறய சொல்ட் போனாரே போட்டோஸ்லா எடுக்க போறன்டு
ம் எடுத்தாரே
ஓ ஓ ஸ்டோரி போட்றதுக்கா
ஆமா எடுத் வச்ருக்காரு
சேரி என்னால ஸ்டோரி பாக்க முடியாது நம்ப மீட் பண்றப்பா என்கிட்ட காட்டுங்க
நா வேனா உங்ளுக்கு வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் எட்த்து வாட்
ஆ ஓகே ஓகே நா நா வந்து டென்ஷன்ல இன்ஸ்டகிராமே அன் இன்ஸ்டால் பண்டே அப்டிபட்டது எனக் தேவ கெடயா இல்ல அந்த இன்ஸ்டாகிரமால நா ரொம்ப எலக்றே எப்டி மீன்ஸ் என்ன நானே ரொம்ப மூழ்க்கிற்றே ஃபஸ்ட் எல்லா சாட் பாக்க மாட்ட ரீல்ஸ்லா பாத்தனா டூ வீக்ஸ் ஒன்ஸ் த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் தா பாப்பே
ம்
இப்போ அப்பப்ப போறே ஒரு நாளிக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்னா ட்வெண்ட்டி ஹார்ஸ் அதுல்தா இருக்க மாரி இர்கு எனக்கு நா பஸ்டல்லா அந்த ஃப்ரீ டைம்ல ப்ரேயர் பண்ணேன் பைபிள் படிச்சேன் வீட்ல இருக்க வேலய பாத்தேன்
ம்
வேற ஏதாச்சி யூஸ்ஃபுல்லா ஏதாச்சி பண்ணேன் டிராயிங்ஸ் அந்த மாரி இப்போ அந்த ஃப்ரீயா இருக்கணும்னு நெனச்சாலே பு ரீல்ஸ் ஸ்ரோல் பண்ணலா த பண்ணலா யாராச் ரில்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்களா பாக்கலா ஸ்டோரி போட்டுக்கங்களா பாக்கலா நம் ஸ்டோரி போடலாம் நோட்ஸ் போடலாம் மத்தவங்க என்ன நோட்ஸ் போட்டுக்காங்க அந்த ஒரு ஜஸ்ட் அப்ளிகேஷன் அது ஒண்ணுத்துல நம்ப எவ்ளோ அடிக்ட் ட்டாயிருக்கோம்னு நா அப்பதா புரிஞ்சுக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட்டு அது என்னுது இல்ல அவங்களதுன்ற னால சும்மா யூஸ் பண்ணுவேன் வெறும் நாலு ரீல்ஸ் ஸ்ரோல் பண்ணுவேன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் வந்துருவேன் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட கப்புல் ஐடி மாறி ஆயிடுச்சு அவங்கள விட நா தா இப்போ அதுல அதிகமா யூஸ் பண்ற
ம்
கிட்டத்தட்ட அது எ ஐடிதா அவங்க அவங்கதா ஏ ஐடிய யூஸ் பண்ற மாரி ஆயிடுச்சுப்போ அந்த அளவுக்கு இதுவாயிடுச்சு சோ எனக்கு சரி இப்போதிக்கு கொஞ்சோ நாள் பிரேக் எடுத்துக்கலா ரொம்ப யூஸ் பண்ண வேண்டான் தோணுச்சு சோ அனால விட்டுட்ட ஏன்னு இஃப் சப்போஸ் பாக்கணுன் தோணுச்சுனா கொஞ்சோ நேர ஷார்ட்ஸ் பாப்பே ஆப்ல போய்ட்டு ஷார்ட்ஸ் பாத்துட்டு அவ்ளோதா போர் அடிச்சுனா வெளிய வந்துருவ
நல்ல வேல என் ஃபோன் ஒரு கோலாரா இருக்கதுனால நா அவ்ளல்லா அடிக்ட் ஆகல
புரியுது இதுலதா எல்லாமே வருதே
ரீல்ஸ் எல்லா ஸ்க்ரோல் பண்ணுவ தா ஆனா டக்குன்னு நா மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுவ டக்குன்னு மார்னிங் எந்தன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன வந்து லைட்டா பாப்ப பட்டுன்னு சார்ஜ தூக்கி போட்ருவ அவ்ளோதா நா எதனா பண்ணனு பைபிள் வசன எழுதுணுமா எழுதுவே எதனா ஒன்னு பைத்தியகாரத்தனமா எதோ ஒன்னு பண்ணினே இருப்ப அப்ற வந்து
வசன எழுதுன பேப்பர்ஸே எங்கன் தெர்ல
எப்பவுமே பேப்பர்ஸ்ல எழுதாதிங்க நோட்டு ஒன்னு போடுங்க அதுல எழுதுங்க நோட்ட பத்திரமா உங்களுக்கு கண்ணு படுற இடத்துல பைபிள் வைக்கிற இடத்துல வைங்க
இல்ல இல்ல ஏ ஃபோர் ஷீட் வந்து இருக்கு நெறய இருக்கு சரி அது வேஸ் பச்சா போக கூடாதுன்ட்டு அது ஒரு புக்லெட் மாரி நான் ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு மாரி ஃபைல் மாரி போட்டு குடுத்துக்கலா அப்டின்ட்டு
அப்ப ஒரு ஃபைல் போட்டு அழகா நீங்களு வந்து இது பண்லால
ஆ அதுதா அதுதா அந்த ஸ்டிக் ஃபைல் போடுற கேப்ல டூ ஹண்ட்ரடோ சம்திங் எழுதி வச்சுருந்த
ஆ
அந்த ஊருக்கு போய் சில ப்ராப்ளம்ஸ் ஆயிட்ச்சுல அங்கதா எழுதுன நானு கேப்ல நா ஊர்லயே இருக்கா இல்ல இங்க எங்கேயாது ஃபைல்ல இருக்கான் செக் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணணு இப்போ பைபிள் கிளாஸ் போயிருந்தல்ல ஆன்லைன் பைபிள் கிளாஸ் இப்போ வந்து இந்த ஒன் மந்த் கோர்ஸ்னால அது பிரேக் ஆயிடுச்சு இப்ப நா அந்த சிஸ்டர் கிட்ட கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து நீங்க வேற கிளாஸா நியூ வா அட்டென் பண்ணுன் சொல்லிருக்காங்க
ஆ
அதுதா இப்ப என்ன பண்றதுன் எனக்கு ஐடியா இல்ல சோ அவங்க என்ன சொல்றாங்கனா இப்போ நீங்க ஆன்லைன்ல இப்பவே அட்டன் பண்ணாதா இப்ப இத உங்களுக்கு ஏதா கொஸ்டின் தோணுச்சுனாலு உங்ககிட்ட பேச முடியு உங்களால எ வீடியோஸ் மட்டு அவங்களுக்கு அனுப்புனா அது எங்க ரூல்ஸ்ல இ இல்ல இப்ப நீங்க ரெகுலரா அட்ட பண்ணி ஒரு நாள் அட்டென் பண்லனா தா எங்களால வீடியோ அனுப்ப முடியு ரெகுலரா ஆனா எங்களால வீடியோ அட்டன் அனுப்ப முடியாது அப்டி சொல்லிட்டாங்க சோ அனால அதே அந்த டைரில தா இப்போ ஸ்டாட் பண்லான்ருக்க அந்த பேப்பர்ஸ் கெடைச்சிரு ச்சுனா ஒரு ஹண்ட்ரட் மட்டு அந்த பேப் ஹண்ட்ரடா இப்ப ச எக்ஸாம்புள் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு டூ ஹண்ட்ரட் மேலனா த்ரீ ஹண்ட்ரட்கா பேப்பர்ஸ்ல எழுதிட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றுவ டைரி
ம்
சோ அதா யோசிச்சிட்ருக்கே என்ன பண்ற இப்போதைக்கி எபே தோண்ல பண்ணணு
ஆ ஆரம்பிங்க நானே இப்பதா ரீசன்டா தோணுச்சு ஏங்கிட்ட அதுக்கு ஏத்த மாரி ஒரு நோட்டு இருந்துது சேரி ஓக்கே எதுக்கு வேஸ் பண்ணூ வீட்ல இருக்க டைம் யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கலானு சொல்ட்டுதா ஸ்டாட் பண்ண ஆரமிச்ட்டே
ஓ சேரி சேரி நா வழக்கம் போலதா மந்த்து இயர் ஸ்டாட்டிங்க்ல குட்ஸு குட்ஸுசுன்னு டூ மந்த்து ஸ்டார்ட் பண்ணுவே நடுவுல டென் மந்த்ஸ் விட்ருரவே சாரி எயிட் மந்த்ஸ் விட்ருவே அதோட லாஸ்ட்டு டூ மந்த் தா எடுப்ப நா ஒரு இப்டி ஒரு பயிற்சி அது ஏன் தெரில இப்ப டக்குனு இப்ப ஸ்தூணி இருக்கு நாளக்கி ஃப்ரீ டைம்ல ஃபோக்கஸ் காட் கிட்ட கொஞ்ச ஃபோக்கஸ் பண்லான்ட்ருக்க
ம்